ஹலோ
ஆ சொல்ணே
ம் சொல்லு ஒரு டிப்ஸு சொல்லு மட்டன் கொழம்பு எப்படி வெக்கிறேஞ் சொல் இல்லன்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வெக்கிறேஞ் சொல்
ஆட்டுக்கால் குழம்பா
ஆட்டுக்கால் சூப்போ இல்ல ஆட்டுக்கால் கோழம்போ இல்ல மட்டன் கொழம்போ இல்ல மட்டன் சூப் மட்டன் கொழம்புதே நீ எப்படி வெப்ப
சூப் ஐட்டம் எல்லா வந்து ஈஸி தானா
சூப்ப வேணா கொழம்பே சொல்லிரு கொழம்பாவே சொல்லிரு
கொழம்பு சொல்ட்டா
கொழம்புன்ன எப்படி வைப்ப சொல்லு
மட்டன் மட்டன் வந்து மட்டன கழுவி எடுத்துட்டு ஆ சின்ன வெங் வெங்காயோ கொஞ்சோ பெரியவங்காயோ ரெண்டுமே ஷேரிங்கா கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு கிலோக்கு சொல்றேன்ன
ஆ ஒரு கிலோ மட்டன்ன சொல்ற
ஆ
சரி
ஒரு ஒரு பெரிய வெங்காயோ ஒரே பெரிய வெங்காயோ அந்த பெரிய வெங்காயோ சைஸ்ல சின்ன வெங்காயோ கட் பண்ணிக்கே இல்லமா நா அ பெரிய சின்னவங்த்தன் சின்னம்மா ரெண்டா கட் பண்ணிக்கே கட் பண்ணிட்டு எண்ணெ ம் எண்ணெய ஊத்திட்டு சோம்பு போட்டு ஒரு எல இதெல்லா போட்டு இந்த வெங்காய தள்ளி கொட் ட்டி நல்லா வதக்கு ரெண்டு பச்ச மொளகா போட்டுக்கோ அதுல போட்டுட்டு நல்ல கொஞ்சோ பொன்னிறமா வந்தோனே ரெண்டு தக்காளி
எத்தன தக்காளி
ரெண்டு தக்காளி
ரெண்டுதக்காளிச்சேரி
ரெண்டு தக்காளிய போட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்ப இஞ்சி பேஸ்ட் நம்ம ஒரு தேவையான இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டு
ஆ
ஆ அப்புறோ மட்டன் மட்டனே அதுல போ மிஞ்சி போசு அந்த வாட போனோனே இந்த மட்டனையு எடுத்து அதுல போட்டு கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு அப்டியே சிம்லேயே வச்சிரு கொஞ்ச நேரோ
செரி செரி
பாத்தீன்னா கொஞ்ச த கொஞ்ச தண்ணியா அப்டி வரு வரையில மசாலா இருக்குல்ல
ஆமா
நீ தனித்தனியா அரைப்பீங்ளா ஒன்னா வானே
மட்டன் கொழ நம்ம தனித்தனியா தா மொளாப்பொடி தனியா மல்லிப்பொடி தனியா
அ அப்ப அந்த கணக்குகள போட்டுக்கோங்க நா வந்து எப்டின்னா மிக்சடு தா ரெண்டையு ஒன்னாதா அரைப்பே
செரி ம் மொளகா மல்லி ஒண்ணாவே அரச்சிருவியோ
ஆமா னே ரெண்டயுமே ஒன்னாதா அரப்பே
அதுல இந்த மாரி பொட்டுகல்ல அதுலா சேப்பாகளே அது மாரி சேப்பியோ
அ ஆ பொட்டுக்கல்லலா சேர்க்க மாட்டோனா இப்ப நீங்க தனியா அரச் ச்சி வச்சுக்கிடீங்ளே
ஆமா
எனக்கு வந்து அது வந்து சரியா புரியாது ஆ நம்மொளா ஆ ஆ ஆனா சொல்லிக்குடுக்றாங்க ஆனா நாசெஞ்சிருக்கே ஆனா வந்து எனக்கு இப்டி செய் இந்த இந்த மச மசாலா மிக்சடு செய்ற மாரி அந்த இதுல டேஸ்ட் வர மாட்டேங்குதுண்ணே
சேரி
அ அதனால நா மிச்சடுதா
ஏ அந்த மாரி
அ அப்றோ போ அந்த மட்டன்ல அத போட்டு கொஞ்சோ அந்த ம் இது மொளகாப் பொடி இந்த வாட இருக்குல்ல அது அது போனதுகப்றோ அப்டியே கொஞ்சோ தண்ணிய ஊத்தி விசில் வச்சிரு
ம்
குக்கர்ல வச்சாலு சேரி குக்கர்ல வச்சா ஒரு நாலஞ்சு விசிலு விட்டா போது இதுன்னா அடுப்புல வச்சு செஞ்சீன்னா கொஞ்சோ லேட் ஆகு
குக்கரலா விசில்லு நாலஞ்சி விசிலு பத்துமா மொத ஏனா எட்டு விசிலு ஒன்போது விசிலு லா ம இதுவாங்கலே
அது கா நம்ம கறி கறிய பொருத்துணே யாப்ப நீ கீழ வுழுவ போற ஆ நாலு வி சில் போது கொஞ்சோ பாக்கயிலே கறி கொஞ்சோ இதுவா இருந்துச்சுன்னா ஹார்டா இருந்துச்சுன்னா ஒரு ஏழு எட்டு விசில் விடலா
சேரி சேரி
ஏழெட்டு விசில் வுடலா
ம்
விட்டுட்டு அப்டியே வச்சுட்டு அது அது அப்டி விசில் அடங்கட்டு அதுக்கெடைல்லா ஒரு அரமுடி அரமுடி தேங்கா
ஆ
அதுல கொஞ்சோ மெளகு
ஆ
ஆ எ மெளகு அந்த கச கசா சோம்பு கொஞ்சமா சோம்பு
ஆ
போட்டு மிக்சில அரச்சிரு
சேரி
அரச்சோன்ன கடேசிய ஒரு ரெண்டு பல்லு மூணு பல்லு பூண்டு சும்மா ரெண்டு ரெண்டு இல்ன்னா மூணு அத போட்டு அத ஒரு சுத்து சுத்தினனா போது இத நல்லா அரைச்சுக்க இந்த மூணையு பூண்டு பொடையில மட்டு லேச ஒரு ரெண்டு அர பதமனா இப்ப இல்ல நச்சு கூட நீ போட்டுக்கலா மெளகையு மெளகையு பூண்டையு இதுல மெளக சேக்காம அந்த தேங்காயில மெளக சேக்காம பூண்டோட சேத் து அப்டி உடைச்சு இது பண்ணுவாங்க பாத்தியா
ஆமா ஆமா
அந்த மாரி போட்டு தேங்காய ஆ தேங்காய அரச்சு ஊத் துனதுக்கு அப்றோ ஒரு கொதி வரும் பாத்தியா கொதி வந்தோனா இந்த இதையு போட்டு ஒரு கொதி கொதிச்சு இறக்கிட வேண்டியதா
சேரி சேரி சுவையான மட்டன் கொழம்பு ரெடிங்க ம்
ஆமா அப்டியே அ தவே அந்த கறியவே கொழம்பு வச்சுட்டு கொழம்ப இருத்துட் டு அந்த கறிய வே நம்ம மசாலா போட்டோம்னா இன்னு டேஸ்ட்டா இருக்கு அத அப்டியே அரிச்சு போட்டு அப்டியே மறுபடியு வெங்காய தக்காளி போட்டு அப்டியே பத்து நிம்ஷ முடிஞ்சதுக்கு அப்பறமா
ஆ ம் வெங்காய தக்காளி போட்டு நா கெட்டியா அ கறிக் கொ இது வறுவல் மாரி பண்ணிர்லாங்குறே
ஆமா அப்டியே வறுவல் அதா வெந்துருச்சே ஏ லேசா போட்டு இது வண்ணி விட்டினா போது ம் ஆமா
ம்
ஆனா ரொம்ப அந்த அந்த வறுத்து அவே கொழம்புல எடுத்து இது பண்ணினா அந்த வறுத்த இதுவு இதுவாயிரு
ஆ
ம்
எளங்கரிக்கு நீ சொல்ற மாரி நாலஞ்சு விசில் வச்சாலா போது கொஞ்ச கறி ஹாடா இருந்துச்சு சுனா ஒரு ஏழெட்டு விசில் வச்சா கரெக்டா இருக்கு அந்த மாரி வச்சுக்கலா
ஆமா
உங்க ஊர் சைடுனா ஆட்டுக்குட்டி கெடைக்குமா ஆடுனா கெடைக்குமா கறினா
எங்கணே
உங்க ஊர் சைடு தா கெடைக்குமாங் கேக்குறே கறி கெடைக்குமா
ஆ இங்கெனா நெறைய கட இருக்குணே எங்க ஊ பக்கத்து ஊர்லா வந்து ஏ எங்க ஊரு வந்து கறிக்கட நெறையா இருக்கு அம்மா ஊர்ல வந்து ஆ உ ஓ எப்பயாச்சுந்தா அ ஒரு கட தா இருக்குன் நெனைக்கிறே இங்க அம்மா ஊர்ல நாங்க ஆனா இங்க எடுக்க மாட்டோ இங்க போட்றது ஃபுல்லாவே அ ரொம்ப ஹார்டா இருக்கும்ல அந்த மாரிதா போடுவாங்க கறி
ஓ சேரி சேரி
அதனால நாங்க அங்கெ போய் வாங்கிட்டு வந்துட்றது
எவளோ விக்குது அப்பிட்னா கிலோ
கிலோ எங்க கறியா போட்டா தொளாயிர்ரூவா போட்றாங்கண்ணே
அ
அ எலும்பேல்லா சேத்து போட்டா எட்நூறுவா அங்கெ
இங்க ஆயர்ரூவா ஆயர் ரூவாங்கிறாங்கெ தீபாவளி அப்ப ஆயர்ரூவா ஆக்கிட்டாங்கெ இப்ப ஆயரத்தி நூறு ஆயிரத்தி எரநூறு ஒவ்வொரு எடத்துலயு ஒவ்வொரு மாரி ரேட்டுக்காக ஒவ்வ ஒவ்வொரு எடத்துலையு ஒரு மாரி மாறிகிட்ருக்கு
ஆ
ஆனா எலும்பு கறியா வேணுனானு அதே ரேட்டுதே கறியா வேணுனா அதே ரேட்டுதே
அதா தோழி போறீங்களா
ம்
இங்கெ அப்பிட்லா‌ இங்க இல்ல தறி தனியா வாங்கலா எலும்பு தனியா வாங்கலா ஆனா ரொம்ப ஃபெஸ்டிவல்னா வச்சுக்கவே அன்னைக்கு தரமாட்டாங்க
திருச்சி வர அன்னைக்கா
இந்த திருவிழாலா நடக்குதுல்ல அப்பலா வந்து எல்லா சேத் த்து போட்டுதா தருவாங்க கறியா தரமாட்டாங்க
தனியா கறிய தந்துர மாட்டாங்கெ
ம் ம் மத்த நாள்ல மட்டு வாங்கலா ச மத்த மாரி ஃப்ரீ டேஸ் என்னைக்கு வேணாலு ஞாயிறுக்கிழமை கூட கிடைக்கு நம்ம கறியா வாங்கிலா
ஆஹ் இங்க சிக்கன் மட்டு தா சிக்கனு கறியா வாங்குறம்னா வாங்கிக்கலா எலும்பே இல்லாம சிக்கனையு போடுவாயிங்க மட்டனு அந்த மாறி கறியா வேணுனாலு வாங்கிக்கலா எலும்புனாலு அதுக்கு தகுந்த மாறி காசு சிக்கனே இப்போ இரநூத்தி எம்பது ரூபாக்கு விக்குது ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா சிக்கனு
இங்க இரநூறு ரூபா போட்டுருக்காங்க அங்க ஒரு கடையில இன்னொரு கடையில வந்து இரநூ த்தி இருந்து ரூபா போட்டுருக்காங்கானே
அது அந்த காய்ச்சல் பரவுதுன்னு சொல்லிட்டு கே வெளியூர்ல இருந்து காய்ச்சல் பரவுது சிக்கனு சொல்லி போட்டிருக்காங்க அதனால அத கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாளா குறைஞ்சுருன்னு நினைக்கிறே
ம்
ம் பாப்போ குறைதா பாப்போ ஆ நீ சொன்ன மாறி மட்டன்னா செஞ்சு பாக்கலாம்னு ஒரு ஆசா தா நீ சொன்ன மாறி சமைச்சு பாப்பே நா குக்கர்ல போட்டு ஒரே இது வரை அதையு கலந்து விட்டு விசில் அடிச்சு இறக்கி விட்டுருவே தேங்காய் வந்து ஊத்துவோ எப்ப யாது ஊத்துவோ தேகட்டு நினைச்சு அதுலா தேங்காய் ஊத்துனா தக்கட்டுனு நினைச்சாங்களால தேங்காய் சேத்துக்கிறிங்களா கேட்டாங்கே
ஆ
ம்
போ விட்டோ
ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு மாறி ஸ்டைல வைப்பாங்க நம்ம ஊர்ல இத சைடுல இந்த மோர குடிப்பாங்க அத வெளியூரு வேற மாறி வைப்பாங்க விறகு அடுப்புல சமைச்சா நல்லா இருக்கு
கண்டிப்பானே
ம்
விறகு அடுப்புல சமைக்கிற மாறி இருக்கது அண்ணே
விறகு அடுப்புல சமைக்கிறதே கஷ்டேங்கிறியே
ம்
சொல்றது எல்லா ஈஸியா இருக்கு செஞ்சு பாக்கறாது தா கஷ்டமா இருக்குறியா
ம் ஈஸியா சொல்லிறலா அத எல்லா சேத்து கொண்டாறையல பாத்தினா வச்சுக்கே
ஆமா செய்ற ஆளுதா பாவே
ஆமா எனக்கெல்லா எந்த பிரச்சனை இல்ல பா எங்க அம்மா சமைச் சுருவாங்க நா சாப்பிடுவே அண்ணே
ஆ
ம்
கொஞ்ச நாள்ல மகளா சமைக்கா வைச்சுரு அது சமைச்சு
ஆம்மா ஆமானே அப்டிதானே பண்ணணு அப்டிதா நா பிளான் பண்ணி வச்சிருக்கே
பழக்கிறே மறந்துடாம எல்லா பண்ணுமா ம மறந்துடாம அடுப்ப மட்டு பாத்து பத்திரமா கடைசியா மாட்டிகிச்சு
ஆமா ண்ணே
நீ சொன்னாத புல்ல செஞ்சுட்டமா விசில் தா வரலைனு நெனைக்குற அவ
ஆ
விசில் மட்டு வரவே மாட்டிதுமான்
கண்டிப்பானே
ம் என்ன நடக்குது தங்கச்சிலா தூங்கிருசில்லா படுத்துருசில்லா படுக்கலயா இன்னு
இன்னு இந்த குட்டி பிசாசு ஆடிகிட்டு தானருக்கு
நா இதற்கா இன்னு தூங்கலையா அது லைட் எட்டா அமத்தி உட்டு படுக்க வைங்கி அத படுக்க வச்சா தூங்கிரு
த ரொம்ப பண்ணுது இன்னைக்கி ரொம்ப நேரோ இப்டி உக்காந்துகிட்டு
அதுக்கு ஒரு ஃபோன வாங்கி குடுத்து போசாம எதோ வெளாட்டுக்கு காமிச்சு தூங்க வச்சுருங்க தூங்கிரு சேரி சேரி பாருங்க நா அப்றமா கூப்புறே பிஷியா இருக்கிய போல கூப்பிட்டன்
இந்த இதுகள இர்ன உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஒனக்கு மறுபடி கூப்புரேனே
ஆ விட்டுட்டு வந்து கூப்புட
ஆ செரிண்ணே
ம்